ஆ கேக்குதுக்கா சொல்லுங்க எங்க வீட்ல சமைக்கவே சமைக்கவே இல்லக்கா எங்க வீட்ல
அப்பன்னா இன்னைக்கே பச்ச பயிரு கொழம்பு வச்சிரவேண்டியதானே
அது உடனே இன்சிடென்டா ரெடி ஆகுமா இந்த மாரி ட்ரை பண்ற இதெல்லா நம்ம மட்டு சாப்டும் போது ட்ரை பண்ணணு எங்க அண்ணண்லா வந்து அப்பறோ திட்டி உட்ருவா
யா
இதெல்லா என்ன சாப்பாடா இதெல்லா என்ன கொழம்பா
ஒரு வேல நல்லா இருந்தா அவரு புடிச்சிருந்துச்சினா
அவனுக்குல்லா புடிக்காதுக்கா எனக்கு தெரியாத எத்தன தடவ ட்ரை பண்ணிருக்கே எத்தன தடவ திட்டு வாங்கிருக்கே
அப்ப நான்வெஜ் பிரியறா
அப்டி கெடையாது நீ எத ட்ரை புடிக்காதுன்னு சொல்றுவே
என்னது புரியல
நா எதோ புதுசா செஞ்சாதா புடிக்காதுன்னு சொல்றவனா இருக்கும் போல
ம்
ஆமாதாக்கா அக்கா வெள்ள சாதத்துலல்லா கொறைய கண்டுபுடிச்சிருவாங்க்கா கரெட்டா எப் ப்புடி நா சமச்சேங்கற கண்டுபிடிப்பான்னு தெரியாது என்ன சாதோ வழ வழன்றுக்கு இது என்ன அப்டி கொழ கொழன்ருக்கு எனக்கு இருக்கறதுதா கொச கொசன்ருக்குதாட்ட த்துருவர்யம்மா
அப்பனா நீ சரியா சாதோ வடிகலன்னு அர்த்தோ
ஆது சேரிக்கா
ம் அதனாலதா கரெக்டா சொல்றாங்க உனக்கு வா அதா சில பேர் வந்து நல்லா கரெக்டான பக்குவத்துல கவுத்துவாங்க சில பேர் கொஞ்சோ கொழைய விட்ருவாங்க நீ கொழய விட்ருவ போல
யா அக்கா எப்டில்லா அவனு பேசுறா நீங்களு பேசுறீங்க பாருங்க
எங்க வீட்லல்ல நா நெறைய இது மாரி திட்டு வாங்கியிருக்கே தெரியுமா எங்க வீட்ல உள்ளவங்களுக்குதான் வெதையா இருக்கணும் கொஞ்சம் கூட கூட வெந்திருக்க கூடாது
இங்க பாருங்க இந்த குடும்ப இது கூட ஓகேதான்கா இந்த விஷயத்துல வந்து அங்க வந்து இந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்காது ஏன்னு சொல்லுங்க நா கல்யாணம் பண்ண வீட்டுல
ஏன்
ஏனா எங்க நாத்தநாரே சுமாரா தா சமைப்பாங்க அதனால நம்ம சமையல் ஹெட்லைட்டா போயிரு
ஓ இங்க வந்து அம்மா சூப்பரா சமைப்பாங்க அதனால நம்ம சமையல் கொஞ்சோ மங்கள போயிருமோ
அவங்க அப்டிலா இல்ல
அதா உண்மை
ஆ
சேரி ஓ நாத்தனார் சமைக்கிற சாப்பாடுதா இத்தனை வருஷமா அவ சாப்பிட்டு இருந்தாகல உங்க வீட்டுக்கார்ரு ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதாலா எப்ப பத்தாலு இப்படிதால்ல அவுது அவுட் ஆஃப் சர்விஸ் அவுட் ஆஃப் சர்விஸ்